ஹலோ
வணக்கம் எப்படி இருக்கீங்க.
ஆ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்ப இருக்கீங்க.
நல்லா இருக்கே. மகிழ்ச்சி ம் என்ன சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டு விட்டோம், நீங்க சாப்பிட்டீங்களா.
ம் சாப்டேன் சாப்பிடாச்சு
என்ன சாப்பாடு அங்க
ம் இங்க என்னா எக் ரைஸ்
எக் ரைஸ் ஓகே ஓகே ம் இன்னிக்கு எத பத்தி பேசலாம்.
இன்னிக்கு எத பத்தி பேசலாம்னா. இந்த கட்டடம்ல்லாம் கட்டுறாங்கள இன்ஜினியர்
ஆமா ஏ இன்ஜினியர் சொன்ன பிறகுதா நாவருது எங்க ம் எங்களுக்கு வீடு வேல ஆரம்பிச்சு ஓடி இருக்கு. நாங்க ரீசண்ட்டா ஒரு ஆறு லட்சருவாய் க்கி நெலோ வாங்கி அதுல்ல வீடு கட்ட ஆரம்பிச்சோ. இப்ப வந்து இதுல டீசல் வெலல்லா ஏர் னதுனால இங்க மண்ணு, செங்கல் இந்த டிரான்ஸ்போர்ட் செலவே ரொம்ப அதிகமா இருக்கு.
உம்மதா ஆராய்ரத்தி ஐநூறுவாய்க்கி வித்த எம் சாண்ட், பி சாண்ட் லாம், இப்ப ஏழாயிரத்தி ஐநூறுவா இந்த மாரி விக்கிறாங்க.
ஆமா ஆனா ம் ஆமா அதனால நாங்க என்ன பண்ணிட்டோன்னா, மொத்தமாவே லோடு வாங்கி எறக்கிட்டோ. அப்பத்த கொஞ்ச கொஞ்சமா வாங்கி வச்சு ரொம்ப போக போக டீசல் வெல வந்து அதிகமாச்சு அதிகமாகிட்டு தா போகுது கம்மியாக மாட்டேங்து
ஆமா அ கொறையறத்துக்கெல்லா வாய்ப்பே இல்லன்னு சொல்றாங்க ஆ பற்றாக்குறை இப்போ வந்துட்டு நம்போ அதுவு நல்லது தா இப்ப மொத் தமா அங்கேயே எறங்கனாலு நம்ம எவ்வளோ வேணாலு கொறச்சு வாங்கிக்கலாம்ல
ம் ஆமா இப்ப வந்து பிள்ளர்லா போட்டுட்டோ ம் கொஞ்ச கட்டிட வேல ஆரம்பிக்க வேண்டியதா அதுக்கப்பறோ நா அது இன்னு ஒரு ஆறு மாசத்துல வேல முடிஞ்சிருன்னு நனைக்கிறே
ம்
ம்
செரி நீங்க இப்ப வீடு கட்றீங்க
ம் சொல்லுங்க
அதுக்கு அதுக்கு என்னன்ன உங்களுக்கு தேவைப்படு
ஆ செங்கல் தேவப்படும் எம்சண்டு செம்மண்ணு இல்லனா மணல்
ஆ
அடுத்தது கம்பி சிமெண்டு
ம்
ம் இதெல்லா இருந்தா தேவை இதெல்லா தேவப்படும்
வேற ஒரு வீட வந் ந்தே முழுசா நீங்க கட்டி முடிக்கிறீங்க அப்பிட்னா என்னான்ன தேவைப்படும் எத்தன நாள் ஆகும்
நானா நா இன்ஜினியர் இல்லைல எனக்கு தெரிஞ்சது நா சொல்லிட்டே உங்களுக்
ஓ ஓ சேரி சேரி ஓகே ஓகே இல்ல நீங்க வீடு கட்றன் சொன்னீங்க அடுத்தது நம்பளு வீடு கட்ற அப்பிட்னா நீங்க எதாச்சு சொன்னீங்கனா அத வச்சு நா வேற எது பாத்துப்பல்ல
ம் எனக்கு தெரிஞ்சது இதா என்னா செங்கலு அந்த க கம்பி
ம்
சிமிண்டு மண்ணு எம் சாண்டு எதாச்சு கொத்தனாரு சித்தாளு இவ்ங்கள வச்சு கட்டிட்லா
ம்
அதுக்கு எப்டினாலு செலவு வந்து ஒரு
ஓ நீங்க வந்து உங்க வீட்ல
வச்சா ம் சொல்லுங்க
ம் ம் ம் இல்ல நீங்க இப்ப வீடு கட்டுறீங்க நீங்க என்ன வேல பாப்பீங்க அதுல
நாங்க வேடிக்க பாப்போ
இன்னக்கி அந்த வீட்டுக்கு வந்து பில்லர்லா போடுறீங்க அதுக்குலா தண்ணிலா ஊத்த மாட்டீங்ளா
ம் அதுக்கு ஆள் வச்சிருக்கோ அவ்ங்களே எல்லாமே பாத்துப்பாங்க
ஓ சேரி சேரி சேர் அதுவு நல்லதுதா நம் ம்ப ஒரு வேலைல இருப்போ அத போய்ட்டு நம்ம மெனக்கெட முடியாதுல
அதனாலதா எல்லாத்துக்கு ஆள் வந்து போட்டாச்சு அ நீங்களே அது இன்ஜினியரே இருக்காப்புல அவ்ங்கள்ட மொத்தமா அமௌண்ட்ட குடுத்துட்டோம்னா அவ்ங் களே எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க
ம் ம்
ம்
இன்ஜினியர்லா எப்டி அமௌண்ட் அதிகமா வாங்குறாங்களா இல்ல கம்மியா வாங்குறாங்களா
ம் மொத்தமா பதினஞ்சு லட்ச ரூவா குடுத்துருக்கோ ஆயிரத்தி எரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி தரன்ட்ருக்காங்க கட்டி முடிச்சதுக்கப்பற ந்தா நல்லா கட்டிருக்காங்களான்ட்டு தெரியு அதுக்கப்பற கொஞ்ச சார்ஜஸ் எதுவு இருக்கா அப்டினு தெரியு
நீங்க உங்களுக்கு வீட்டுக்கு என்னன்ன வேணுன்னு கேட்ருக்கீங்க
எ எங்க வீட்டுக்கா என்னன்னா வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி வச்சுக்கிட் டுருக்கோ கிரௌண்ட் ஃப்ளோர் கட்ருக்கோ
ம்
அதுக்கோரோ பார்க்கிங் வசதி கேட்ருக்கோ
ம்ம
ம் அடுத்தது ஃபஸ்ட் ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோரு லிஃப்டு வச்சு அது மாரி கேட்ருக்கோ
ஓ சேரி சேரி சேரி இந்த ரூம்ல்லா எத்தன கேட்ருக்கீங்க
ம் மூணு ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் மேல வந்து ரெண்டு ரூமு ஒரு ஹால்
ஆ
ம் அதே மாரி தா அது
சேரி சேரி சேரி வீட்ட சுத்தி அந்த மரங்கள்லா வளர்க்குறீங்களா எப்டி
ம் எங்க வீடு கட்டி இதுக்கப்புறோ கார்டன் வச்சு மரோலா வளக்க வேண்டியதா
ம் ம் மரோனா எந்த மாரி மரோ வைக்கலான்ருக்கீங்க
ம் நம்ம நேச்சுரலா தா வைக்கணு ஏன்னா என்ன மரம் பலாமரம் மாம்பழம் கொய்யா மரோ
ம்
நம்ம பழோ ஐட்டம் மட்டுதா வைக்கிறது நம்ம நல்லா சாப்பட்ணு ஹெல்த்தியா இருக்கணும்ல கேட்கவில்லை
இல்ல நீங்க இப்ப அதே இடத்துல வந்துட்டு இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு தென்னக்கண்ணு அந்த கார்னர்ல்லா நீங்க தென்ன கன்னு வச்சீங்கன்னா அந்த வீடு கட்டி முடிஞ்சு ஒரு பத்து பய்ஞ்சு வருசத்துக்கு அப்புறோ அது வளர்ந்ததுக்கு அப்புறோ உங்களுக்கு அது நல்லது தான இப்பயே நீங்க வச்சுட்டீங்க அப்டின்னா
அது பத்து பதினஞ்சு வருசத்துக்கு நம்ம வந்து வீடு கட்டிட்டு வச்சுட்டம்னா அது பதினாறு வருஷமா ஆக்கிலாம்ல எதுக்கு நம்ம அந்த சின்னுர் அந்த ஒரு சின்ன கண்ண எதுக்கு நம்ம நம்ம டப்புனு வேல பாப்போ திரும்பி எதாவது லோடு வந்து எறக்கறப்ப அந்த கண் மேல ஏதாவது பட்டுச்சுனா நம்மளுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு அதுதா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரேதடவயா வைக்க
எந்த வேலையு இல்லாம ஓரமா தான வைக்க போறீங்க ஏதோ ஒரு மூலையில தான வைக்க போறீங்க
இல்ல இப்ப வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறோ அது எப்டி செக்ஸியர் இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறோ அந்தந்த எடத்துல அழகாக வச்சிடலாம்ல இப்ப திரும்பி எடுத்து திரும்ப திரும்பி நோண்டி அ அடுத்தெடத்துல வைக்கணும்ல
சேரி சேரி சேரி வீடு இன்னு எத்தன் நாள்ல கட்டி முடிக்கிறனு சொல்லியிருக்காங்க
இன்னு ஆறு மாசத்துல கட்டி முடிக்கிறன்ருக்காங்க
ஓ ஓ ஓகே ஓகே நல்லது நல்லது முடிஞ்ச அளவு சீக்கிரோ பண்ணிட்டாங்கன்னா போது ம்
செய்யறத பாத்தாலே நம்மளுக்கு பயமா வேற இருக்
ஆமா எங்கப்பாத்தல்லு விலைவாசி எங்கேயுமே வெள்ள எந்த ஒரு ஜாமானு பொருள் வாங்கனாலுமே நம்ம அதிகமா பணோ குடுத்துதா வாங்க வேண்டியதா இருக்கு
ம் ஆமா உங்களுக்கு எது வீடு கட்ட எதுவு இண்ரெஸ்ட் இருக்குங்களா
இத் நம்ம வீடு கட்டணும் தா இப்போதிக்கு கொஞ்சோ பொருளாதார நெருக்கடி கார்ணமாக
ம்
போ பொறுமையாக
ஓ ப்ப நீங்க வேவ் வே வெளில எது வேல பாத்துட்ருக்கீங்ளா
ஆ ஆமா ஆமா நா வெளில வந்துட்டு இப்போதிக்கு தற் காலிக ஒரு வேல தேடிகிட்ருக்கே
ம்ம் எந்த மேரி வேலைக்கு போறதா ஐடியால இருக்கீங்க
ம் இப்ப வந்துட்டு ஆ எப்பிட்ன்னா வெளில அலையாம ஒரு ஆஃபீஸ்லே இருந்து ஒரு கணினி கணினி சம்பந்தப்பட்ட இல்லையா அந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட அ ஆனா ஆமா அது எப்பிட்ன்னா நம்ப ஒரு ஆஃபீஸ்லே இருந்து அப்பிடியே வெளில எங்கயு அதிகமா அலச்சல் இல்லாம
ம் நல்லது நல்லது இப்ப நாளைக்கு எங்களுக்கு இன்னைக்கி கலக் டர் ஆஃபீஸ்ல கூப்ட்ருக்காங்க எக்ஸாம் எழுத அக்கௌண்டன்னுக்கா
ஓ நல்லது
இந்த நியூஸ்
ஆ ஓகே ஓகே ஓகே பண்ணலா நல்ல விசயந்தா
அதுக் நாளைக் வர சொல்லீர்க்காங்க போய் பாத்துட்டு என்னானு வரணு
ம் ஓக் சேரி சேரி செர்
நீங்களு இந்தா கவுர்மெண்டு ஜாப்க்குனா அப்ளே பண்ணுவீங்ளா இல்ல சும்மா கார்ப்ரேட்லே வேல பாப்பீங்ளா
ப்ப நம்ம வந்து எப்பிடின்னா இப்போதிக்கி தற்காலிகமாதா ஒரு எடத்துல போய்ட்டு வேல பாக்க போறோ நம்மளோட அ அந்த ஐடியாங்கறது வேற ஒரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கறத் தா நம் மளோட ஐட்யா ஐடியா நம்ம போய்ட்டு ஒரு கவுர்மண்ட்லியோ ஒரு பர்மனன்டா ஒரு எடத்துலயே போய்ட்டு நம்ப வேல பாக்கறோங்றது இப்போதைக்கு ஆவாது ஏனா ஏ கடைசி வரைக்கு நம்மளால வேல பாத்துட்டே இருக்க முடியாதில்ல
ஆமா ஆமா ஆமா
ஒரு குறிப்பிட்ட காலந்தா நம்ப ஒடம்பு வந்து ஒத்துழைப்பு குடுக்கும்
ம் ம்
ஆ அதுக்கப்பறோ நம்ப வந்துட்டு ஒரு சொந்தமா தொழில் தொடங்குறோன்னா அது க்கு என்னன்ன நடக்கணுமோ அதுக்கு ஒரு ஆள் போட்டு வஸ்ட்டம்ன்னா அந்த வேலங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிரு நம்ம வந்துட்டு அ நடக்குதாங்கிறத மட்டு ஒரு கண்காணிப் பண்ணா போது அவ்வளவ்தா நமக்குதா ஒரு வருமானங்கிறது வந்துருமில்ல
ஆமா எனக்கு கவுர்மெண்டு வேல கெடச்சா எனக்கு நல்லதா இருக்குன் நெனைக்கிறே ஏனா ஃப்யூச்சர்ல பென்ஷன் பணோ வரு அத வெச்சு நம்ம லைஃப கொஞ்ச கொஞ்சமா ரன் பண்ணிக்கலா யார்டயு கேக்க வேண்டா அந்த மைண்டசெட்டில கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு
ம் பண்ணலா நல்ல விஷ்யதா இப்ப கவுர்மெண்ட் ங்கிறப்போ ஒரு ரெஸ்பெக்ட்ங்குறது கடைக்கு
ஆமா
பரவால எதுவா இருந்தாலு நம்ம வந்துட்டு சொந்தமாதானா பண்றோ நம்மளோட திறமைக்கி என்ன இருக்கோ யா இப்ப நம்ம போய்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்துட்டு நம்மளுக்கு இது வேணு அது வேணு கேட்க போறதில்லில
ஆமா ஆமா
நம நமக்கு வேணுங்கறத நம்மளே எடுத்து நம்மளே பண்ணிக்கலாம்ல
ஆமா
ம் அது எந்த ஒரு வேலயா இரு ந்தன்ன கவர்மெண்ட் வேலயா இருந்தாலு செரி தனியார் வேலயா இருந்தாலு செரி நம்மளோட வாழ்க்கைகா கவு நம்மளோட வருங்காலதிற்காகவு தா நம்ம உழைக்கிறோ
ம் நீங்க சொல்றது கரெட்டு தா
ம் அப்பதா நம்ப என்ன உழைக்கிறோமோ அதற்காக தான நம்மளுக்கான பலன் கெடைக்குது
ம் ஆமா அதுவே உண்ம தான
ம்
ம் வேல ஒண்ணுதாங்க எப்டி பத்தான்னா
எந்த வேலையா இருந்தாலு நமக்கு புடிச்ச மாதிரி இருந்தா போது
ஆமா
நம்மகிட்ட வந்து யாரு எதியு கேட்க போறது இல்லல்ல ஏன்னா நம்பளோட நமக்கு இன்னைக்கு ஒரு ப்ரச்சனைன்னா அவுங்க வந்து அந்த எடத்துல வந்து நிக்க போறது கெடையாது நம்மளோட ப்ரச்சனய நம்மதா பாத்துக்கிற மாரி இருக்கு
ஆமா ஆமா
ம் ஆனா நீங்க இப்போ அந்த கவர்மெண்ட் வேலைக்கி போறோன்னு சொல்றீங்க ஆனா நீங்க படிச்சிருக்கிறதுக்கு அது எதுவு சம்மந்த இருக்குதா
ஆ இருக்கு நா எக்கனாமிக்ஸ் குரூப் ப எடுத்து படிச்சு முடிச்சே
ஓ பொருளாதாரம்
ம் ஆமா இப்ப அதுக்கு சம்மந்தமா அக்கவுண்டன்ட்க்கு கேட்குறாங்க
ஓ ஓகே ஓகே
இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல செரி போய் பாக்கலாமே அப்டின்னு சொல்லி நாளைக்கி போனு
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எ என் என்னுடைய சார்பா வாழ் த்த தெரிவிச்சுக்கிறே லியோ